சொல்லு ப்ரோ
ஆ சொல்லு ப்ரோ என்னா ப்ரோ எங்க இருக்க வீட்ல இருக்கியா இல்ல வேலையா இருக்கியா ப்ரோ
வீட்லதா ப்ரோ இருக்குறே
ஆ நானு வீட்லதா ப்ரோ இருக்கே என்னா ப்ரோ சாப்டாச்சா
இல்ல ப்ரோ இப்பதா ப்ரோ அப்டியே யோசிக்கிறே ப்ரோ சாப்பலாமானு
ஏ ப்ரோ டைம் ஆயிச்சு இன்னு சாப்படாம இருக்கீங்க சாப்டலன்னா இந்த மாரி வயிறு வலில்லா வரு ப்ரோ டைமுக்கு சாப்ட்ருணு ப்ரோ ஏ ப்ரோ என்னா ப்ரோ ஆச்சு என்னா அப்சட் ப்ரோ
இல்ல ப்ரோ கயின்ல விவசாய பண்றோ ஒய்ங்கா ப்ராஃபிட் வரமாட்டேந்து
ஆ
ம் பண்றோம் ப்ரோ
என்னன்ன ப்ரோ விவசாயல்லா பண்ணுவீங்க
ஃப்ரோ இப்ப வந்து நெல்லு தேரும் ஃப்ரோ
ஓ நெல்லு நட்டு இருக்கீங்களா ஃப்ரோ
ஆமாம் ஃப்ரோ
அப்றோ வேற என்ன எல்லா ஃப்ரோ பண்ணிருக்கீங்க
இந்த மல்லிப்பூ முல்ல
ஓ மல்லி பூ முல்லப்பூ அதெல்லா பண்ணுவீங்களா ஃப்ரோ
ஆமாம் ஃப்ரோ
ஓ சூப்பர் ஃப்ரோ சூப்பர் ஃப்ரோ வேற என்ன எல்லாம் ஃப்ரோ பண்ணுவீங்க
வேற என்னன்னா இந்த எப்டி சொல்றது கீர
ஆமா ஃப்ரோ கீர அதெல்லா நல்லதே ஃப்ரோ நல்லது அதெல்லா நீங்க செய்வீங்களா ஃப்ரோ
ஆமா ஃப்ரோ அதெல்லா செய்வோ ஆனா வந்து இந்த பூச்சில்லா தாக்குது ஃப்ரோ அத
ஆமா ஃப்ரோ நம்ம ஒன்னு செய்யறனா அதுல ஒரு இது இருக்காதா ஃப்ரோ ஒரு நல்லது இருக்கும் போது ஒரு கெட்டது இருக்காதா ஃப்ரோ அத நம்பதா வந்து பாத்து அது அனலைஸ் பண்ணி அத சரி பண்ணணு ஃப்ரோ
அதா ஃப்ரோ எதனா மறந்து எதனா அதுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு எதனா தெரியுமா
ஃப்ரோ எனக்கூ ஃப்ரோ பெஸ்ட்ன்லா இல்ல ஃப்ரோ இப்ப வந்து நா எப்டி சொல்றேன்னா எனக்கு வந்து அந்த பத்தி அவ் அவ்ளோ நாலேஜ் இல்ல ஃப்ரோ நீங்கனா கூட விவசாயல்லா பண்றீங்க உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு எத்தன வருஷமா ஃப்ரோ நீங்க விவசாயம் பண்றீங்க
ஃப்ரோ அது இருக்குது ஃப்ரோ ஒரு ஏழு வர்ஷமா
ஓ ஏழு வருஷமா பண்றீங்களா ஃப்ரோ அதுக்கு முன்னாடில்லா வந்து எப் எப்டி ஃப்ரோ சின்ன விவசாயியா ஃப்ரோ நீங்க
ஆமா ஃப்ரோ
இப்போ எப்டி கொஞ்சொ நல்லா பெருசா பண்றீங்களா இன்னு எத்தன ஏக்கரா ஃப்ரோ பண்றீங்க ஒரு நாலஞ்சு ஏக்கர் பண்ணுவீங்களா ஃப்ரோ
க்கு ஃப்ரோ ஒரு அம்பது
ஃப்ரோ அம்பது ஏக்கர் பண்றனாக்கா ஃப்ரோ பெரிய விவசாயி ஃப்ரோ அம்பது ஏக்கர்னா எத்தன பேர் ஃப்ரோ ஒரு நூறு பேர் கிட்ட வேல செய்வாங்க போல ஃப்ரோ உங்ககிட்டயே
இல்ல ஃப்ரோ ஐநூறு பேரு ஃப்ரோ
ஃப்ரோ ஐநூறு பேரா ஃப்ரோ எவ்ளோ ஃப்ரோ ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரோ அறுவதாயிரோ சம்பளொ குடுக்குறீங்கப்போலயே ஃப்ரோ
ஆமா ஃப்ரோ மந்த்லி செலரி அது
மந்த்லி சேலரியா எத்தன ஃப்ரோ என்ன ஃப்ரோ சொல்ற எப்டி ஃப்ரோ அவ்ளோ பெரிய ச்சு மெயின்டன் பண்ற எத்தன சூப்பர்வைசர் அப்புல்லா என்ன ஃப்ரோ கம்பனி மாரி வச்சு நடத்துற விவசாயத்த யே
ஆனாலதா ஃப்ரோ டென்ஷனா ஆவுதுன்ற
புரியது புரியுது ஃப்ரோ பெரிய எதுவுனாலே பெரிய டென்ஷன் இருக்கதா செய்யு நீங்க ஒரே ஆள் பண்றீங்களா இல்ல உங்க ஃபேமிலியா சேர்ந்து பண்றீங்களா இல்ல ப்ரெண்ட்ஸா இல்ல எப்டி ஃப்ரோ பண்றீங்க
ஃப்ரோ இது மூணுமே கலந்து ஃப்ரோ
ஓ மூணுமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்டி பண்றீங்களா ஃப்ரோ
ஆமாம் ஃப்ரோ இப்ப எப்டின்னா இந்த வாழ தோட்டங்குதுல்ல
ஆமா ஃப்ரோ வாழ தோட்டல்லா கூட வச்சுருக்கீங்களா ஃப்ரோ
ஆமா ஃப்ரோ வாழ தோட்டோ கரும்பு தோட்டோ சோளொ
சோளோ அவன் சூப்பர் ஃப்ரோ சோளோல்லா போடுவீங்களா ஃப்ரோ எனக்கு சோளன்னா ரொம்ப புடிக்கும் ஃப்ரோ அது இந்த கடையில கூ பாருங்க நா எங்க பாத்தாலுமே நின்னு வாங்கி சாப்புடுவே ஃப்ரோ அதெல்லா நல்லது தா ஃப்ரோ
ப்ரோ ஒரு நாள் உங்க லொகேஷன் மட்டும் அமிச்சுடுங் ப்ரோ
ஏ எதுக்கு ப்ரோ என்ன ப்ரோ ஆமிச்சுடறா ப்ரோ சோறும்
ஆமா ப்ரோ நீங்க கேட்டீங்க புடிக்கும்ன்னு வேற சொல்லிகிறீங்க ஒரு பையே அப்டியே ஏத்துவந்து ஏறக்குற ப்ரோ அங்க
சரி ப்ரோ சரி ப்ரோ காசுல எவ்ளோ ப்ரோ
ப்ரோ அதெல்லாம் நம்மக்குள்ள எதுக்கு ப்ரோ
ஓ அப்படி ஃப்ரீயாவேவா ப்ரோ எப்படி ப்ரோ நல்லா மனசு போல ப்ரோ உனக்கு ஃப்ரீயாவே தரன் சொல்றியே ப்ரோ
ப்ரோ அங்கங்க வேஸ்டா போயிது ப்ரோ என்னா ப்ரோ பண்றது
ம் சரி ப்ரோ அ ஒரு ஒரு‌ டைம் அப்படிதான் ப்ரோ ஒரு டைம் வந்து விக்கு ஒரு டைம் விக்காது அதுக்கெல்லாம் நம்ம வந்து கிவ் அப் பண்றக்கூடாது ப்ரோ ஒகேவா நம்ம வந்து விடாம வந்து முயற்ச்சி பண்ணினே இருந்தா தான் வந்து எதாச்சும் சாதிக்க முடியும் ப்ரோ நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுவாதுன்னு விட்டோமனா அடுத்து வர வெற்றி வந்து நமக்கு வராம போயிடும் ப்ரோ இப்ப வந்து நம்ம விடாம முடிச்சோம்னா அடுத்தடுத்து வரதெல்லாம் நம்ம இது பண்ணலாம் ப்ரோ ஒரு இதுக்காக நம்ம அத விட் வுட்ற கூடாது ப்ரோ
சேரி ப்ரோ சேரி ப்ரோ அப்றோம் வேற என்னா தெரியுமா ப்ரோ
ஆஹ் சொல்லு ப்ரோ
இந்த கலக்கா
ப்ரோ வேர்க கடல ஹ சூப்பர் ப்ரோ சாமந்தி ஃப்ளவரு ஆஹ் ஒகே ப்ரோ ஜாஸ்மின்
ஆஹ் அது மேரி ப்ரோ வச்சிக்கிறன் ப்ரோ
இவ்ளவும் வச்சிருக்கீங்களா ப்ரோ எல்லாமே நீங்களே பண்றீங்க போலயே ப்ரோ ஒரு மார்க்கெட்டயே வச்சு நட்த்து
ஃபேமிலியா ரன் பண்றோம் ப்ரோ
அதான் ப்ரோ ஒரு மார்க்கெட்டே வச்சு நட்த்துறீங்களே ப்ரோ எப்டி ப்ரோ
ப்ரசர் எறுது ப்ரோ என்ன ப்ரோ நீங்க வேற
ப்ரசர் ஏற்துன்னா இப்ப வந்து நமக்கு பிஸ்னஸ் மட்டும் முக்கியம் இல்ல ப்ரோ உடம்பு தான் ப்ரோ முக்கியம் அதயும் வந் ந்து ஒர் சைட் பாத்துக்க ப்ரோ டென்ஷன் ஆவாத ப்ரோ எதா இருந்தாலும் வந்து ஃப்ரீயா இது பண்ணு ப்ரோ ஒகேவா ப்ரோ இப்போ வந்து அக்ரிகல்ச்சர்னாலே வந்து ஒரு வாட்டி ப்ராபிட் வரும் ஒரு வாட் அப்டி லாஸ் வரும் இந்த மழ கா மழ காலத்துலல்லாம் ரொம்ப ஆவஸ்த்த போலயே ப்ரோ
ஆமா ப்ரோ ஒரே டென்சன்
உம்ம் புரியுது ப்ரோ புரியுது இந்த விவசாயல்லாம் வச்சிருக்கீங்க அப்ப நீங்க கண்டிப்பா மா ஆடு ஆடெல்லா வச்சிருப்பீங்களே ப்ரோ
அது ஒரு பக்கம் இருக்து ப்ரோ
ஆஹ் எவ்ளோ ப்ரோ மாடு இருக்கு எத்தன மாடு ப்ரோ இருக்கு உங்ககிட்ட
ப்ரோ தோராயமா ஒரு இது ஒரு ரண்டாயிரம் இருக்கும் ப்ரோ
ப்ரோ ரெண்டாயிரம் மாடா ப்ரோ எப்டி ப்ரோ அதுக்கு சாப்பாடு அது மெயின்டெனன்ஸ்லாம் எப்டி ப்ரோ என்ன ன ப்ரோ சொல்ற ரெண்டாயிரம் மாடா ப்ரோ
ஆமாாம் ப்ரோ அதுக்கு மட்டுமே ஒரு பத்து ஏக்கரா தனியா விட்டு வச்சிகிற ப்ரோ மாட்டுக்கு மட்டுமே
மாட்டுக்கு மட்டுமே பத்து ஏக்கரா ஐயயோ ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற பத்து ஏக்கரா வா ப்ரோ
ஆமாம் ப்ரோ
பெரிய விவசாயி போலயே ப்ரோ எனக்கும் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் ப்ரோ இன்னா நமக்கு அத வந்து சுச்சுவே ஷன்ன அத பத்தி அவ்ளோ நாலேஜ் இல்ல ப்
ப்ரோ மொத்தமே நான் கைட் பண்ற ப் ரோ ஒண்ணு இல்ல ப்ரோ கொட்டா வாட்டம் அச்சுட்டு
ஓகே ப்ரோ
அது வந்து எப்டி சொல்றது தனித்தனியா இப்போ ஒரு மாடு இங்க இருக்கணும் அது மாரி லைன்னா
ஆஹ் ஓகே ப்ரோ
புரியுதா அதுக்கப்புற வந்து அதுக்கு தொட்டி
ஆஹ் ஆஹ்
தண்ணி அதுல வுட்டு நம்ம வந்து அது தண்ணி காட்டுறது பில்லு வந்து அந்த எதோ இது ஆட்டம் இருக்கும் அந்த வதயாட்டம்
ஆமா‌ ப்ரோ
அத போட்டு விட்டோமானா பில்லு வந்துரும் இந்த கிராஸு
ஆஹ் ஓகே ப்ரோ இந்த மாட்டுக்கு வந்து பில்லா ப்ரோ அதுலாம் நீங்களே இது பண்ணி பயிர் வச்சு சீவி அத அரிஞ்சு போடிவிங்களா ப்ரோ மாட்டுக்
ஆமா ப்ரோ இந்த வேறப்பல்லாம் இருக்கும்ல்ல
ஆமா ப்ரோ
ஆஹ் அதுல சைடுல இருதற பில்ல வந்து அரத்து வச்சோம்னா அது அப்படியே இது பண்ணிக்க வேண்டிதான்
ஓ அந்த பில்லும் வந்து யூஸ் பண்ணிப்பீங்களா ப்ரோ அந்த வரப்பு பில்லு எக்ஸ்டரா வேஸ்டா வளர்ற பில் லல்லாம் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இப்ப வந்தா ஆமா ப்ரோ மல்லிச்செடி
பில்லு வந்துருக்குல்ல
ஆமா ப்ரோ பில்லுங்க எல்லாம் பேசிக்காவே எல்லா இடத்துலயுமே வரும் ப்ரோ அதுல எல்லாம் இன்னும் காலியா இருக்கிற அதனால வந்து நிறைய பில்லுங்க வர சான்ஸ் இருக்கு ப்ரோ
ம் ஆமாம் ப்ரோ அதெல்லாம் இது பண்ணிப்போம் ப்ரோ
ஓ அப்படியா ப்ரோ இப்போ அத வந்து யூஸ்ஃபுல்லா மாத்திற்றீங்க
ஆமாம் ப்ரோ
சரி ப்ரோ இப்படி ஆயிரம் மாடுனா எவ்ளோ ப்ரோ லிட்ரு ஒரு நாளைக்கு வந்து எப்படியோ வந்து ஒரு பத்தாயிரம் லிட்டரா கரப்பிங் போல ப்ரோ ஒரு கம்பெனிய வச்சு நடத்தலாமே ப்ரோ பால் கம்பெனியே இல்லீங்க
ஆமாம் ப்ரோ அல்லா ஃபேக்ட்ரி தான் ப்ரோ அதான் ப்ரோ டென்ஷன் சொல்றே ப்ரோ ஒர்க்கு
ப்ரோ ஃபேக்டரில்லாம் கூட இருக்கா
நம்பல்தில்ல ப்ரோ நம்ம அம்ச்சுட்டுற்றோ இதே மெயின்டென் பண்ணும்ல பரோ ஆள வெச்சு
அதுவும் கரெக்ட் தான் ப்ரோ ஒரே ஆள் எத்தனைதான் ப்ரோம் பாப்பீங்க பேக்டரிக்கும் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப எப்டி சொல்றது மேன் பவர் தேவைப்போ இவ்வளோ வச்சு நட்த்தறதுக்கே உங்களுக்கு எப்டியு மினிமம் ஒரு ஆயிரம் பேரு ஆயிரம் பேர்னா வேணும் ப்ரோ ப்ரோ நீங்க ஐநூறு சொல்லறீங்க நூறுல எப்டி ப்ரோ வருது
அப்புறம் அது வந்து விவசாயத்துக்கு மட்டும் ப்ரோ ஐநூறுபா இது மாடு வந்து தண்ணி ப்ரோ
ஓ மாடு வேற வேற பிசினஸ்ஸா ப்ரோ ஓ நான்னா நினைச்சேன்னா வந்து ரெண்டுத்துக்கும் சேத்தே ஐநூறு பேர் நினச்சேன் ப்ரோ அத்தா எப்ட்ரா ரெண்டுக் மாடுக்கும் ஸ் சேத்து ஐநூறு பேரா ப்ரோ தனியா
ஆமா ப்ரோ அவ்ளோ இது வருது ப்ராபிட் வருது அத நம்
இப்ப மாடு இப்ப அதுலாம் ப்ரோ மாட்டுலயும் வந்து நிறைய ப்ராபிட் வரும் போ மாட்டோட பால் மாடு விற்பாங்க யார்குனா விற்கிற து அப்புறம் மாட்டோட அந்த சாணி எல்லாம் சாணம் எல்லாம் சொல்லுவாங்களா ப்ரோ அதெல்லாம் வந்து நல்லா காய வச்சு இந்த உரமா ல்லாம் போடுவாங்க ப்ரோ அதெல்லாம் நல்ல சேல் ஆகுமே ப்ரோ
நான் வந்து அத சேல் பண்றதுல்ல ப்ரோ அப்படிே இயற்கை விவசாயம் ப்ரோ நம்ப பண்றது
எப்படி நீங்க இயற்கை விவசாயம் அப்டியே அந்த இது வந்து அக்ரிகல்ச்சர்கக்கு இப்ப யாராச்சும் வந்து கேட்டா கூட கொடுப்பீங்களா ப்ரோ அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா ப்ரோ
அது வந்து மோஸ்ட்டா அவ்ளா குடுக்க மாட்டோ யாருன்னா ஒத்தர் கேட்டா
ஓ தெரிஞ்சவங்க அப்டி என்ன முக்கியமானவங்க என்ன வேணும்னு கேட்டா வந்து குடுப்பீங்களா ப்ரோ
ஆமாம் ப்ரோ
ம் சரி வரோ ஆனா நீங்க நல்லா ப்பு பண்றீங்களோ இல்லையோ ம் ம்
ம் த அப்புற நீங்க எதனா பண்றீங்களா ப்ரோ
அப்பறோ நாங்க வந்து ஒருதம் என்ன ப்ரோ பிசினஸ் பண்ற அளவுக்குல்லா எங்களுக் இதுவு இல்ல ப்ரோ நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ப்ரோ எங்கயாச்சு வேலிக்கு போயு அந்த மார்த்தா ப்ரோ இருப்போ லைஃப்பே வந்து கொஞ்சொ ஹாடாதா ப்ரோ போது
சரி எனக்கு ஆள் தேவபடுது ப்ரோ வேலைக்கு சூப்பர் ரைசர்ரா அந்த மாரி வரீங்களா
ஓகே ப்ரோ எப்டி என்ன என்ன பத்தி எதுவுமே தெரியாது எப்டி ப்ரோ எத்தோணுமே கேக்குறீங்க என்க்கு என்ன பண்
ப்ரோ நா ப்ரோ பண்றது ஆள் இல்ல ப்ரோ நீங்க வந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு கத்துப்பீங்க எல்லாமே
அப்டியா ப்ரோ எனக்கு அதுலல்லா வந்து நெறைய இன்டரெஸ்ட் இருக்கு ப்ரோ இது மாரிலா பண்ணணு இப்டி பண்ணு அப்டி பண்ணு சேரி ப்ரோ ஓ சேரி ப்ரோ எனக்கு வந்து நறிய இன்ட்ரெஸ்ட்லா இருக்கு ப்ரோ இதுல செரி பண்ணணு இத் ஃபுல்லா அப்டின்டு எ நமளருந்து யாரு நம்மள வந்து எப்டி சேத்துப்பா வாண்டடா போய் நமக்கு கேட்டோனா வந்து சேத்துக்க மாட்றாங்க சேரி ப்ரோ சேரி ப்ரோ உங் இந்த மாரி நாலு பேர் நாலு நல்ல மனுஷங்க இருக்க நாலதா ப்ரோ மழயே பெய்து ஊர்ல
ப்ரோ இப்டியெல்லா எ ப்ரோ என்ன சொல்ற
ய ப்ரோ நிஜமாதா ப்ரோ சேரி ப்ரோ இரு ப்ரோ நா வந்து பண்ற ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ கேட்டு பண்ற ப்ரோ
சேரி ப்ரோ